ஹலோ
ஆஹ் சொல்லுங்கக்கா
எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் ஏன் உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு
இல்ல இப்பதான் தூங்கி எழுந்தேன் அதனால வாய்ஸூ இப்டி இருக்கு
நல்லா தூங்கி சந்தோஷமா இருக்கீங்க அதுக்கே சோகமா பேசறீங்க
ஏங்க நீங்க சந்தோஷமா இல்லையா
சந்தோஷமாதான் இருக்கேன் அ ஆனா எனக்கு தூக்கம்‌ இல்லியே
தூக்கம் இல்லையா தூங்க வேண்டிதானேங்க தூக்கம் தூக்கம் வரும்போது
எ‌ ரெண்டு பசங்களையும் நீங்க பாத்துக்கறேன்னு சொல்லுங்க ஒரு ஒரு அ ஒரு மணி நேரம் கூட இல்லங்க
ஆஹ்
ஒரு அரைமண் பத்து நிமிஷம்
அப்ப ஒரு மணி நேரம் ஆச்சு அப்புறம் அரை மணி நேரம் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு
இயல்பான தூக்கம் ரு டிஸ்டபே இருக்க கூடாது நான் நான் படுத்து நானா எந்திரிக்கணும் அவ்ளோ தாங்க
வேற ஒரு பெரிய ஆசைல்லாம் இல் அவ்வளவு
இல்லலங்க
அப்ப கண்டிப்பா நா வந்து நான் பாத்துக்கறேங்க நீங்க நல்லபடியா தூங்குவீங்க பாருங்க
நம்பிட்டங்க
ஏங்க நாளைக்கே நான் வரேன் ரெண்டு பேரையும் தூங்க வெச்சுட்டு நம்ம நாலு பேரும் செரிங்களாங்க
கேக்கேன்
என்னதுங்க
தமிழ் வந்து பாயுது காதினிலே
என்ன வெச்சீங்க
இன்பத்தேன்
ஹலோ இருக்கீங்களா நீங்க பேசறது எனக்கு கேக்க மாட்டேங்குது
ஹலோ
ஆஹ் சொல்லுங்க இப்ப கேக்குது
எப்டிங்க நான் கால் பண்ணாலே உங்களுக்கு கேக்க மாட்டது
ஆஹ் அது வந்து உங்களுக்கு அந்த பக்கம் நெட்வொர்க்கே இல்லன்னு நெனைக்கறேங்க அதனாலதான் இப்டி கேக்குது இப்ப கூட பாருங்க நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பேசற மாறி தெரியல
நான் ஆரம்பிச்சதுல இருந்தே பேசிட்டு தாங்க இருக்கேன்
இவ்ளோ நேரம் பாருங்க அமைதியா இருந்துட்டு திடீர்னு இப்ப பேசற மாதிரியே இருக்குங்க எனக்கு
யாருங்க நானா
ஆமாங்க
நீங்க மட்டுந்தாங்க இந்த மாரி ஏதாவது சொல்றீங்க
ஏங்க
ஏ நண்பருக்குல்லாம் கால் பண்ணா டவர் பிரச்சனன்னு ஒரு நாளும் சொன்னதில்லைங்க
ஆனா எ கிட்ட எல்லா நாளூமே டவர் பிரச்சனையா இருக்கேங்க அப்போ இது வந்து டவர் பிர பிரச்சன இல்லைங்க சொல்லுங்க இப்ப அது என்ன பிரச்சன
உங்க பிரச்சன
எங்க பிரச்சனையா அது எப்டிங்க எங்க பிரச்சனை ஆகும்
ஏ இவ எனக்கு கால் பண்றா
சேச்சா நாலாம் அப்டி ஒரு போதும் நெனைச்சது இல்லைங்க
நீங்க
ஆமாங்க
தெரியுதுங்க
இப்ப கூட பாருங்க நீங்க கால் பண்ண உடனே நா கால் பண்ணிருக்கே அப்டி நெனைச்சிருந்தா நா பண்ணுவனாங்க
அப்டி பாத்தா நா கால் பண்ண அப்ப வேல நீங்க எடுத்துருக்
இங்கதா நீ ங்க என்ன வந்து கேட்கணும் ஏ எடுக்கல அப்டின்னு நீங்க ஃபோன் பண்ணும்போது நா அப்போதா எழுந்திருச்சி வெளியே வந்தேங்க ஃபேஸ் வாஷ் பண்லாம்னு கரெக்டாக அப்போ நீங்க கால் பண்ணிருக்கீங்க அப்போ எப்டி என்னால எடுக்க முடி டியு
நீங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா
சொல்லுங்க
நா கால் பண்ணதும்
னது
இவளா இவ போன ஏ எடுக்கணு
நா அந்த மாரி ஒரு நாள் கூட நெனைச்சதே கெடையாதுங்க ஒரு துளி நிமி மிடத்துல கூட இந்த மாரி ஒரு எண்ணம் எ மனசுல வந்தது தில்லங்க
அததா நானும் சொல்ற
ஆ
நீங்க கால் பண்ணணுன் நென ச்சதே இல்லன்னு
இப்படிதான் வந்து பேசும்போது நம்ம வார்த்தைகளளை நமக்கு எதிராக பயன்படுத்த கூடாது
வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்க நான் பயன்படுத்தல
இதுதான் ரொம்ப தவறான செயல்
என்ன தவறான செயல்
இந்த மாதிரிலா பேச கூடாது எந்த மாதிரின் இப்ப நீங்க கேக்க கூடாது அததான் அததான் நான் இப்பவே சொல்லிட்டே
ஓ அப்ப நா கேக்க கூடாது
பேஸ்ன மாதிரியே இன்னிக்கும் ஸ்டாட் பண்றீங்க
என்னைகு பேசன மாதிரியே
பாருங்க திரும்ப திரும்ப இப்புடிதா பேசுறீங்க
என்ன திரும்ப திரும்ப நா பேசுறே
பாருங்க வடிவேலு காமடி மாரி ஆக்கிட்டு போறீங்க நம்பளோ
என்ன வடிவேலு காமெடி மாரி பண்ணீடே
இப்ப நா என்ன பேஸ்னாலும் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு என் னைய போட்டு ஏ கிட்ட கேப்பீங்க இல்லயா
நா அந்த மாதிரி ஆள் கடையாதுங்க
அ அப்புறோங்க எந்த மாரி ஆளுங்க
நல்லவர் வல்லவர்னு கேள்விபட்ருக்கீங்ளா
ஆ கேள்விப்பட்ருக்கேனே
ககிட்ட தா பேசிகுட்ருக்
அடடா என்ன ஒரு காமெடி போங்க எனக்கு வயிறு வலிக்கிது சிரிச்சு சிரிச்சு
ஆமாங்க நீங்க காலேலயே வயிறு வலிக்குதுன் சொன்னீங்க நா பண்ண காமெடியலதா சிரிச்சு வந்துருச்சா
ஆமாங்க நேத்ல இருந்து நீங்க பண்ண காமெடில சிரிச்சுதா ஒரே வய்த்து வலியா போச்சுங்க
கடவுள் வந்து என்ன நல்லா வச்சுரு பாருங்க அப்பனா
ஆமாங்க ஒரு மனுஷன சிரிக்க வெச்சுருக்கீங்க அதுதா உங்களுடைய பெரிய ஒரு பண்பே உங்களுடைய செயலே அதுதா நின்னு கரெக்ட் பண்ணுது
ஆனா நீங்க மட்டும் ஏங்க என்னய எப்யுமே வருத்தப்பட வெக்கிறீங்க
பாத்தீங்களா இப்பிடிதா பேச கூடாதுன் சொல்றோ இருக்கீங்களா இப்பிடிதா அப்போ அப்போ கால்ல இருந்து காணாம போய்ட்றது இப்பிடி பண்ணிகிட்டே இருந்தா நா தனியா பேசிகிட்டு இருக்கே யாராவ்து என்ன பாத்தா என்ன நெனைப்பாங்க இல்ல நீங்களே சொல்லுங்களே இப்பிடிதா நானும் அப் பப்போ தனியா பேசிகிட்டே இருக்கே எங்க ஏங்க இருக்கீங்ளா